ஆ ஹலோ வணக்கம் தா
வண வணக்கம் வணக்கம்ங்க ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
சரி ஆ சாப்ட்டாச்சு நீங்க
ஆ இனி மே தா தோழி சாப்னு
ஓ சரி சரி சரிங்க தோழி ம்
அப்புற சொல்லுங்க என்னென்னல்லா சுத்தி பாத்துருக்கீங்க உங்க ஊர்ல
எங்க ஊர்லயா
ம்
நம்ம ஊர் வந்து ஓ ம் ம் சொல்லுங்க தோழி நீங்க நா அதி கமா போனது இல்ல கொடைக்கானல் இந்த மாரிதா ஒன்னு ரெண்டு போயிருக்கே
அப்படிங்களா நான் வந்து பழனி போனே திருநெல்வேலி போனே இந்த கொஞ்ச நாள்ளே வந் பாத்தீங்கன்னா நறைய ஊருக்கு போயிட்டு வந்ட்டே அப்புற சமயபுரம் இங்க இருக்க உத்தமர் கோயில் போயிட்டு வந்தே அப்புற ஆமா அந்த இது என்னமோ சொல்லுவாங்களே அரியலூர் ல ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் பேரு கூட நம்மதா தஞ்சாவூர் மரியா அது ஆ கரெக்ட் கரெக்ட் ஆமா அது போனே அப்புற இந்த தரங்கம்பாடி பீச் இருக்கு பாத்தீங்களா எங்க ஆமா அறுவதா கல்யாணத்துக்கு திருக்கடையூர் போனோ அப்ப அந்த பீச்சுக்கு போயிட்டு ஏன்னா அந்த கோயில் மாரியே தா இதுவு அத கட்டினவங்க தா இதையு கட்டிருக்கிருங்க
ஓ சரி சரி சரி
தஞ்சைய வந்து ராஜராஜ சோழன் கட்டிருக்காரு இது வந்து அ இது மகேந்திர சோழன்
ஆமா அவரோட பையன் கட்டனதா கேள்விப்பட்டிருக்கே அந்த ஆமா ராஜேந்திர சோழன்
ஆ கரெக்ட் அவங்க இத கட்டினது அதே மாரி ஒரே மாரி இருக்குது அந்த கோயிலு
உம் உம் உம்
அதுக்கு போனோ இந்த வருஷம் என்னனு தெரியல தோழி ஒரே சிவன் கோயிலா போயிருக்கே நிறையா
ஓ நிறைய கோவில் போயிட்டீங்களா உம் உம்
இங்க ஆலங்குடினு ஒண்ணு இருக்கு அதுல வந்து ஒரு சிவன் கோயில் நல்ல அ அதாவது பிரதோஷ அன்னைக்கு போனோ நல்ல ஒரு அந்த ஒரு சவுண்ட் சத்த இருக்கு பாத் திங்கல அந்த வைப்ரேஷனே ரொம்ப இதா இருந்துச்சு பயங்கரமா இருந்துச்சு சங்கு ஊதுனாங்க
அது பயங்கர இதுவதா இருக்கு நமக்கு அந்த கோவிலுக்குள்ள இருந்துட்டு அத கேட்கு போது ரொம்ப நல்லா இருக்கு அது நமக்கே அந்த ஆ சக்தி ஆமா ஆமா அந்த மாதிரி நிறைய கோவில்லயுமே அப்படித்தா இருக்கு நமக் கோவில் போற வரைக்கு ஒன்னு தெரிஞ்சுக்காது போறோ அப்படின்ட்டு அந்த உள்ளார போயிட் டம்னா அந்த ஒரு இது இருக்கு கண்டிப்பா
ஆமா ஆமா அப்புறம் ஒரே ஒரு ரெண்டு இது போகவே முடியல ரொம்ப நாங்க முயற்சி பண்ணோ அந்த ஈசா கோயில் இருக்கு பாத்தீங்களா அதுவு மருதமலை கோயிலு போ முடியல அடுத்தடவ ஒரு வாய்ப்பு வந்தா அந்த ரெண்டு கோயிலையு போய் பாக்கணு
ஓ சரி சரி சரி நா வெளியூர் உம் இல்ல இல்ல வெளியூர்ல வேற எங்கேயு போயிருக்கீங்களான்னு கேக்க வந்தே
ஆ போயிருக்கே போயிருக்கே அங்கல்லா வந்து இந்த பெரிய பெரியது இந்த தாஜ்மஹால் அந்த மாதிரில்லா பார்த் து இருக்கே அந்த வெளிநாட்டு க்கு தா போ முடில என்னால வெளியூர்ல நிறைய சென்னை போயிருக்கே ஆ ஆமா ஆமா ஆமா அந்த கன்னியாகுமரியில போய் அந்த ச சன் வரது பத் தீங்களா அதெல்லா பாத்திருக்கே மதுரை போயிருக்கே அது சின்ன பிள்ளைங்களா இருக்கைல கொழந்தைங்கள கூட்டிட்டு போனதுதா பெரிய பிள்ளையாய் இன்னு போ முடில அப்புற ஊட்டி கொடைக்கானலு
ஆ
போயிருக்கோ எங்கெல்லா நம்மளுக்கு தோணுதோ திடீர்னு ஒரு இது வருதோ கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதா ஆமா ஆமா அத விட என்ன தோழி
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம பாக்க வேண்டியத்தையு பாத்துரணு அந்தந்த இதுல கெடைக்கிற நேரத்துல வாய்ப்பு கிடைக்கு போது அதெல்லா போய் சுத்திப் பாத்துட்டு வந்துரணும் கண்டிப்
நீங்க எந் இது து பாத்தீங்க தோழி
அ நானா நா கொடைக் அதா நம்ம வந்து கொடைக்கானல் போயிருக்கே நா போன பார்த்தா சென்னை ஊருங்களுக்கு எல்லா போயிருக்கே மதுரை மீனாட்சிம்மன் கோயிலு ஆ சென்னையில வ ந்து நிறைய கோவில் போயிருக்கே அப்புற திருச்சியில வந்து சமயபுரோ ஸ்ரீரங்கோ மலக்கோட்ட ம் அங்க இருக் எல்லாருமே எல்லாமே போயிட்டு வந்திருக்கே
அது என்ன அங்க உ ஏதாவது சிறப்பு இருக்குதா அந்த கோயிலுங்கல ஏதாவது ஒரு சிறப்பு அம்சம்
அஹ் சிறப்பு அம்சங்களா
ரெங்கநாதர் இருக்காரு ஸ்ரீரங்கத்துல ஆ அது வந்து இந்த சொர்க்க வாசல் தெறக்குறது ன்றது கொஞ்சோ அங்க ஃபேமஸ்
ஆமா ஆமா அது இல்ல பெருமாள் கோயில அதுவு ஸ்ரீரங்கத்துல சொல்லவே வேணா கண்டிப்பா பெருசு சிறப்பா இருக்கோ அங்க ஆ செரி செரி செரி
நாங்க வந்து இந்த சமயபுரம் மாரியம்மன் இருக்குதுங்களா அது வந்து இந்த கொழந்தைங்குளுக்கு நறைய அம்ம போடோ அதனால நறைய பேரு என்ன பண்ணுவாங்க எங்க ஊர்ல இருந்து பச்ச பட்னி வெரதோ இருந்துட்டு நாப்பது நாள் வெரதோ இருக்கோ சாமிக்கு அப்ப வந்து எல்லாருமே வந்து இந்த மொளப்பாரி இருக்கு ங்களா அத நவதானியங்கள்லா போட்டு வீடு வீடுக்கு அத வளந்துரோ நல்லா அத வந்து என்னா பண்ணுவாங்க அவங்களும் வெரத இருப்பாங்க நாப்பது நாள் பச்ச பட்னி சாமி இருக்கும் போது இங்க உள்ளவுங்களோ வெரதோ இருப்பாங்க அவுங்க வந்து சாந் தரானா அந்த மொளப்பாரிய வந்து யாரையு பாக்க உட மாட்டாங்க ஒருத்த வீட்டுலதா இருக்கோ கிட்டத்தட்ட ஒரு நூறு கூட இருக்கோ ஆனா அது வெளிய ஆளுங்க யாரு வந்து பாக்க முடியாது அந்த விரதோ இருக்கவுங்க மட்டுதா பாப்பாங்க சாய்ந்தரானா அந்த மொளப்பாரிய எடுத்து வெச்சு எங்க ஊர்ல தா ஆ கும்மி அடிக்கிறாங்க ரொம்ப ரவுண்ட் அடா வந்து கும்மி அடிச்சு அந்த சாமிக்கு வந்து அந்த தாலாட்டு மாரி அது இது பண்றாங்க இப்பயு நடந்துட் அப்புறோ பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு கெளம்பும்போது எல்லாரு அத தலைல வெச்சுட்டு ரொம்பவே பாக்க அழகா இருக்கோ வச்ட்டு லைனா அப்டியே ஒரு ஒரே மாரி சேல கட்டிக்கிட்டு அ பச்சப்பசேர்னு இருக்கோ அந்த இது பாத்தீங்கன்னா அந்தலைல வச்சுட்டு அ தேரு முன்னாடி போவு இவுங்க பின்னாடி மா அந்த மேளம்லா அடிப் பாங்க பின்னாடி வந்து வானவேடிக்கை எல்லா இது பண்ணி இவுங்களா நடந்து போம்போது ரொம்ப பாக்கவே அழகா இருக்கோ அந்த சாமிக்கு அவ்ளோ ஒரு
சிறப்பு ஆ ஆனா சமயபுரம் வந்து ரொம்ப ஃபேமஸ்தா எல்லா இதுலேயுமே ஆமா சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கே ம்
வந்து பால் கொடோ எடுக்குறது தீச்சட்டி
ஆ
இந்த இதுல்லா காவடி எல்லா எடுப்பாங்க அந்த சாமிக்காக ரொம்ப அந்த கண்ணு இதுல்லா வாங்கி வெப்பாங்க
ஓ அந்த ஒவ்வோரு பாகத்துக்கோ வாங்கி வெப்பாங்க கையு காலு அ
ஊர்ப்பு எல்லா வாங்கி வெப்பாங்க ம் அந்த சாமி வந்து அவ்ளோ ஒரு சக் தி வாய்ந்தது அந்த காலத்துலலா இங்கெல்லா தங்கி இருப்பாங்க அம்மாப் போட்ருக்கவுங்கலலா நேரா அங்க கொண்டி போட்டு அங்கேயே அந்த அ அம்மா அங்கேதா வீட்ல யாரோ சுத்த பத்தமா இருக் க மாட்டாங்கட்டு நேரா கோயிலயே எங்க வீட் லலா அந்த காலத்துல எங்க அப்பா போயி வெச்சுக்கிட்டு எங்க அம்மா பாத்துக்குட்டு இருந்தாங்க அப்புறோ ஏ தம்பி வந்து அம்மா போட்ருக்குபோது அவனயு கூட்டி போய் வெச்சுக்கிட்டு பாத்தாங்க விசிறி விட்டுக்கிட்டு அப்டியே உட்காந்துருப்பாங்க அங்க உள்ள ஆத்துல போய் குளிச்சிட்டு வந்து இது பண்ணவைட்டு ரொம்ப பேர் அங்கருப் பாங்க இப்ப எல்லாமே மாறி போச்சி அப் பல்லா தங்க வுடுவாங்க சாப்பாடெல்லா கட்டிட்டு போயி
ம் ம் ம் ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ